நல்லா இருக்கம்பா நீங்க என்ன பண்றீங்க
சாப்ட்டுட்டுருக்கே நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல இனிமேல்தா
ஏ டைம் ஆவுது சாப்பிட வேண்டித்தான
சாப்புடணும் கால்யே ஒரு மாதிரியாருக்கு அதனால சாப்படல என்ன சமையல்
இன்னிக்கி லெமன் ரைஸ் அப்புறோ கத்திரிக்கா பொரியல்
ஓஹோ சூப்பர்
நீங்க
எங்க வீட்லியு அதேதா லெமன் ரைஸ் உருளைக்கெழங்கு காரக்கொழம்பு ஒயிட் ரைஸ்
சூப்பர் ஆஹ்
பசங்களுக்கு லெமன் ரைஸ் ஊருள கெழங்கு பண்ணி குடுத்துட்டே
ம் ம்
எனக்கு கார கொழம்பு ஒயிட் ரைஸ் லெமன் ரைஸ்
வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க பசங்ளா நல்லாருக்காங்ளா
ம் நல்லா இருக்காங்க ஸ்கூல் கெளம்பி போயிட்டாங்க
ஆ
நா வந்து எனக்கு ஒர்க்கு இப்ப வீட்லே ஒர்க்கு செரி சாப்ட்டுட்டு போய் ஒர்க் பார்கக்கணு கொஞ்சோ துணி வெச்சிருக்கே அதல்லா வாஷ் பண்ணணு காலையில உடம்பு ஒரே டயர்டா இருக்கு
ம்
பாக்கு ஹாஸ்பிட்டல் போலான்னு இருக்கே
ஐயோ இன்னிக்கி போறீங்களா ம்ஹு ம் சரி சரி ஓகே
ரெண்டு விரோ சொல்லியிருக்கான்ல நானு போயிட்டு மதியோ வரணு
ஆ சாப்டுங்க சாப்டுட் கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்பறமா போங்க
ஆமா பண்ணணும் பண்ணணு அதா பண்ணணு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டே பேசலான் சொல்லிட்டு
ம் ம்
அவுங்க கொஞ்சோ பிஸியாக இருக்காங்க
ஓ
நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு் ஊர்ல இருந்து வராங்க
அப்டிங்ளா ஓகே
இப்பதா சொல்லிட்டு இருக்கோ போயிட்டு வரலானு சொல்லிட்டு இருக்கோ
அப்டிங்ளா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க
ம் அப்ப இன்னொரு ஃப்ரெண்டோட நீங்களு போணுமா
ஆமா ஆமாங்க ரொம்ப நாள் ஆகுது போயிட்டு செரி ஓகே போயிட்டு வர ம் நானுமே யோசிச்சட்டு தா இருக்க பாப்போ எப்டி டைம் இருக்ககான் தெரில நீங்க அத்தைக்கு கொஞ்சோ கண்ல பிரச்சன அதனால அவுங்க ஹாஸ்பிட்டல் போகணு சொன்னாங் க நா ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல வேல பார்த்தன்றதுனால நா கூட்டிட்டு போகுனு செரி ஓரளவுக் கு அங்க எல்லாரையு தெரியு அப்டின்றதுனால கூட்டிட்டு போ சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க
செரி ஓகே
அதுக்காக போனோ
ம் ம் எனக்குமே செரியா கண்ணு தெரிய மாட்டிங்குது போன் பாக்குறதுனால
ம் ம்
அந்த எழுத்தெல்லா ரெண்டா தெரியுது அது நானுமே
இல்ல மேபி உங்களுக்கு இப்போ நீங்க ஏஜ் என்ன உங்களுக்கு
ஹலோ
ஒரு பார்டி ஃபைவ் அரௌண்ட் அந்த மாரி இருந்துச்சு அப்டின்னாக்கா உங்களுக்கு ஏஜ் ப்ஸ் பயோபியா மேபி உங்களுக்கு இருக்கிறதுக்கு கண்டிப் பா வாய்ப்பு இருக்கு ஏனா இல்ல ஃபார்ட்டி ஃபாட் டிக்கு மேல தான்னாலே பிரஸ் பயோபியா எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கு எல்லாருக்குமே அது கம்பல்சரியா வரு பிரஸ்பயோபியா நீங்க ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் பிப்டீன் இயர் பய் போம்போது கேட்ராக்ட் கண்டிப்பா கேட்ராக்ட் வரு
ம்
அது மட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க என்னன்னு ஒரு தரவ
ம் இப்ப எப்டி நம்ம இங்க இருக்க எங்க ஊர்ல இருக்க ஹாஸ்
ஆ உங் எல்லா எங்க வேணா பாத்துக்கலா ஜஸ்ட் டு௱செக்ப் தான விஷன் தா பாப்பாங்க விஷன் பார்த்துட்டு ரெடினா செக் பண்ணுவாங்க அவ்ளதா மத்தபடி வேற ஒன்னு இல்ல கேட்ராக்ட்டு இருக்குனா இருக்குன் சொல்லுவாங்க நீங்க அதுக்கு தகுந்த மாரி என்ன கிரேடு இப்பதா ஸார்ட்டிங் ஸ்டேஜா ஃபஸ்ட் டேஜ் செகண்ட் விடா மெச்சூர் ஆயிடுச்சு கேட்ராக்ட் அதெல்லா சொல்லுவாங்க மெச்சூர்லா ஆயிடுச்சு கேட் ராக்ட்டுனா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப விஷன் கொஞ்சோ ரொம்ப கம்மியா இருக்கு வச்சுக்கோங்ள உங்களால டால்ரேட் பண்ண பண்ற அளவுக்கு இருக்காது
செரி ஓகே ஓகே
அவ்வ மேக் இப்போ கொஞ்சோ ஒரு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ. லா ஓரளவுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஏதோ ஒரு முன்னாடி ஒரு ஒரு ஏதோ ஒன்னு போட்டு மறைக்கிற மாதிரி மட்டுதா ஒரு ஃபீல் இருக்கு மத்தபடி வேற ஒன்னு இருக்காது
அந்த மாதிரி எதுவு இல்ல அதெல்லா க்ளியரா ஆக்கு டக்குன்ன போன் வந்து போன் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது
ம்
டக்குன்னு வந்து அந்த சின்ன எழுத்துக்கெல்லா நம்மளுக்கு கொஞ்ச டிம் ஆயிடு கொஞ்ச கூர்ந்து கவனிக்கணு
ம் ம்
அந்த மாதிரி இருக்கு
ம் ம்
அப்பறோ ஃப்ரெண்டு இன்ன ஒருத்தியு ம் கோவில் போலான் சொல்லி கூப்ட்டுட்ருந்தா
ம் ம்
போலா போலா அப்டின்னு சொல்லிருக்கே அப்பறோ நேத்து ஒரு ஃப்பே நேத்து ஏ ஃப்ரெண்டு நானு போயிட்டு ஹோட்டல் போயிட்டு சாப்ட்டுட்டு
ம்ஹும் ம் சூப்பர் ம்
ஆம் சாப்ட்டுட்டு அப்பறமா பாப்பா ஓ எனக் பொண்ணுக்கு ஒரு பரோட்டா வாங்கிங்க அவரும் ஏ நை டு பாத்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ க்ளாக் போயிட்டு ஒரு நைன் ஓ க்ளாக் வந்த அது ஒரு ஜாலியா இருந்தது எனக்கு
ம்
அதுக்கப்பறோ வீட்ல வந்துட்டு அதுக்கப்பறோ சாப்ட்டுட்டு நார்மலா படுத்தாச்சு மா திரும்ப காலையில எழுந்தா மைண்ட் அதே ஒரு மாதிரி நேத்துலிருந்தே ஒரு வாரமாவே அப்படிதா இருக்கு திரும்பவு அதே மாரியே இருக்கு மைன்ட்டு பழைய மாரியே இருக்கு அந்த ஒடம்பு என்னடா இது அப்படின்னு இருக்கு ம் ம்
நீங்கள் டெய்லியு ஒரு பத்து நிமிஷ வெளில போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க
ம் ஏ
சும்மா நீங்க என்ன எதுக்கு போறீங்க அப்படின்றதெல்லா தாண்டி ஜஸ்ட் சும்மா ஒரு ஒரு டீ குடிச்சிங்ன்னா கூட உங்களுக்கு அது ஒரு ரிலாக்ஸா இருக்கு வெள்ல போயிட்டு
ஆமா ம் ம் ம் ஆ ஆ பப்
ஃப்யூ டேஸில அதுவா சரி ஆயிரு
ம்ம் எங்க சரியாவற மாரியே தெரில மைண்டு ஒரு மாதிரி இருக்குது மனசு ம் சேரி பாக்லா இ எப்டி எப்டி போறது அப்டி ப நாம்ப வேல பாப்ப அந்த வேல வந்து வேல செய்ய முடியல என்னால ஒடம்பு வேற சரியில கையெல்லா வலிக்குது
ம் ம்
அதனாலதா
ம்
அந்த மாரி இருக்குது அ ஒடம்பு ஒன்னு அ நம்பளுக்கு கட்டுப்பட்டு வரல
ம்
சரி அதா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலா அப்டின்னு இருக்க அ வேல முடிஞ்சோன தா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நேத்தே போனது போ முடில இன்னக்கி கண்டிப்பா போயே ஆவனு இல்லன்னா ஒன்னு அ வேல பார்க்க இருக்கற சூழ்நில வராத மாரி ஆயிடு
அய்யோ வேண்டா வேண்டா நீங்
சாப்புடவே புடிக்க மாட்டேங்குது ஏன்னே தெரில அப்டியே சாப்டுன்னே இருப்ப நானு குட்டி குட்டி ஏதாவது சாப்புடுங்கப்பா பசங்க சாப்பிடடுறாங்களோ இல்லயோ நா சாப்பிடடுறதே இல்ல இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு சமைக்கிறே எல்லாமே பண்றே ஆனா சாப்பர்றத்துல் என்ன பண்றதுன் முடியல ம்
அந்த மாதிரி இருக்கு ம் ம் ஒரு மாரி பாப்போம்
செரியாயிறு நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க நாளைக்கு தா கோயில்க் போறீங்கள்ள போயிட்டு வாங்க
அதா அதா கோயில் போணுந்தா போயிட்டு தா வரணு அது மூணு வாரம் போணும் ரெண்டு வாரம் போயாச்சு ஏ அ பொயிட்டு வந்துட்டோனா சரியா போய்டுனு நெனக்கிற அதுக்கப்பறோ வேல முடிஞ்சிரும்
சரிங்க சரிங்க
ஆ
அப்றம் சமையல்லாம் முடிச்சுட்டீங்க வேலையூ முடிஞ்சிருச்சு அவ்ளோதா ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரோ சாப்டுங் ஃபஸ்டு சாப்டா அப்றமா ரெஸ்ட் எடுங்க
சேரி ஆ சரி ஓகே நெஸ்ட் இதுல கூப்புட்ற ஆ நீங்க
ஆ பாய்ங்க ஆ
மாம்பழொ பூவு வெத்தல பாக்கு ஒருத்தவுங்க